வேற
ஹலோ என்ன பாப் பண்ற
சும்மா தான் போன் பாத் போன் பார்துட்டு இருக் உம் சாப்டன்
என்னா சாப்ட
சாதம் உருளக்கிழங்கு சாம்பாரு அரிசி சாப்டோம்
ஹோட்டல்லயா ரூம்லயே செஞ்சுக்னீங்களா
ரூம்ளே ரூம்ளே
ஓஹோ இத்தன ஐட்டம் செஞ்சிருக்குற
பசங்க ஆறு பேர் இருக்ராங்க சா
ஆறு பேரா
ஆமா ஆமா விளான்டுட்டு வந்து சாப் பசங்க பசங்க
உஹம் உஹம் எல்லாமே செய் தெரியுமாப்போ உருளைக்கிழங்கு பொரியலு ரசம்லேருந்து
ம் நமஸே மேம் செய்வோம் எல்லாமே செய்வோம் பொரியல் சாம்பார்லேந்து எல்லாமே செய்வோம்
ஹம் ஹம் செலவு எங்க போய் வாங்கனீங்க
இந்த பெரிய மளிக மார்கெட் இருக்கு பெரிய கடை
உஹம்
அங்க போயிட்டு அப்படிய செலவலட்டோம் அரிசி மூட்டை எல்லாமே
டீ மார்ட்டு போலயா
டீமார்ட் போல அடுத்த வாரத்துக்கு போனும் ஸ்டாடிங்லையே மாச ஸ்டாடிங்ல போனோம்
ஸ்டாடிங்ல
போணோம் அமா ஸ்டாண்டில் பத்தாந்தேதி மேல
ஓஹா சேரி சேரி எவ்வளவுக்கு வாங்னீங்க இன்னைக்கு செலவு
அரிசி மூட்ட மட்டும் தான் போய்டு வந்தோம் அரிசி மூட்ட அப்பறம் காய்கறி ஒரு ஐநூறுபாய்க்கு
காய்கறி எல்லாமா
ஆஹ்
உம் ஹம் அதான் மொத்தம் எவ்வளவுக்கு வாங்கனீங்கன்னு கேட்டேன்
ஹ
ஹலோ மொத்தம் எவ்ளோக்பாவாங் நீங்க
மொத்தமாக ஒரு ஆயிரத்து ஐய்நூறுரூபாய்க்கு வாங்ணோ
உஹம் உஹம் செரி செரி வேற என்ன
ஆமா நீங்க
பசங்கல்லா என்ன பண்ணுகுறாங்க கூடயிக்கற பசங்க
பசங்க எல்லா எல்லா சும்மா ஃபோன் பாத்துன்னு
எல்லா எந்த ஊருக்கார பசங்க
பிரச்சன வந்து இந்த ஆ மதுரை தருமபுரி
ம்
ஆ சிவகங்கை
உம்
இந்தந்த பக்கம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆம்பூர்
உம்
குடியாதோ அந்த போ பக்க பாசங்க
அவுங்க செய்யற சாப்பாடெல்லா நம்ம ஊர் சாப்பாடு மாரி இருக்குதா இல்ல வித்தியாசமா இருக்குதா
ஆஹ் நல்லா செய்றாங்க நம்ம சப்போர்ட் பண்ணும் நான் கார ஜாஸ்தியா
கார் அதிமா செய்றாங்களா டேஸ்ட் நல்லா இருக்கா
ம்
ம்
ஆஹ் நல்லா
ஒழுங்க நல்லா பேசு
டேஸ்ட்லா நல்லா இருக்கு சூப்பரா செய்றாங்க
சூப்பரா செய்றாங்க நீ நா நா செஞ்சுக்கிறே சாப்பாடு
நானா சப்பாத்தி
உம்
தேச அன்னிக்கு ஒரு நாள் சிக்கன் கொழம்பு பிரியாணி
உம்
அதெல்லா
உம் உஹம் வேற என்னென்னா புதுசா சாப்பாடு செஞ்சி குடுத்துக்கறாங்களா பசங்க
ஹ் அதெல்லா செய்றாங்க அப்படியே என்னென்னா என்னென்னா காய் கடிக்கிதோ அந்தந்த மார்க்கெட்ல வாரோ வரோவ அப்டியே எல்லாமே புது புசா செஞ்சிருவங்க காலிஃப்ளவர்ரு அது மாரில்லா எல்லாமே செய்வானுங்
பஜ்ஜி போண்டா கூட
டிப்ரென்டா கூட
டீ எல்லா போட்றீங்களா டெய்லியு
ம் டீக்கடைக்க போய்டுறோம் ஆறு மணியானா
உம்
அத்த அது கூட அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஆஹ் நாங்லா இதை ஆறு மணிக் ஆறு மணிக்கு டீக்கடைக்குதா போவோ டீக்குடிக்க
ஆ
ம்
ஆ ஆ ஆ அங்க கடைங்கெல்லாம் நல்லா இருக்குதா ஸ்நாக்ஸ் வெளிய எதனா புதுசா விக்குறாங்களா
ஆ பேக்கரி மாரி விப்பாங்
பேக்கரி மாரி இருக்கா
ஆமா ஆமா
அங்க என்னல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க
நாங்க அங்க புட்டிங் கேக்கு
ம்
பப்சு பிஸ்கட்டு
ம்
நான் எல்லாமே சாப்புவேன்
ம்
இன்னு அந்த பக்கம் தாண்டி போனா இட்லி தோசை கடை இருக்கும்
என்னது
இந்த பக்கம் இன்னும் இன்னும் முன்னாடி கொஞ்சம் போனா டீ தோசை ஒரு கட இருக்கும் அந்த எஸ் ஹச் ஏ யூனியன் சிப் இதுல ஏனி சுர்றாக்குள்ள காலேஜையே சுத்தி
ஆமா
ஆ அந்த பக்கம் அந்த கடைல போன சேன்விஜ்ஜு ப்ரெட் ஆம்லேட்டு மேகி அந்த மாரி எதுனா எல்லாமே சாப்பிடுவேன் ஜூஸ் ப்ரஸ் ஜூஸு
உம்
அங்க அங்க இன்னும் கொஞ்சம் பெருசா கட இருக்கும் பேக்கரி
உம்
அங்க போனா எல்லாமே கெடைக்கும் பர்கர்ரு சேண்வெஜ்ஜூ எல்லாமெ
உம் ஹும் ம் இப்ப நீங்க வாங்குன அரிசி பச்ச அரிசியா புழுங்க அரிசியா
பச்சரிசியா புழுங்கலரிசியானு அரிசி பச்சரிசி புழுங்கல்
தெரியாதா உனக்கே
பச்சரிசி அது போன டைம் நான் கால்ல போய் மொய் பைய் இங்க கல்லா ரெடி பண்ணிருந்தேன் ரூம்ல அவ்ங்க போய் அர்சி எனுவந்தாங்க பசங்க ரெண்டு பேர் போயிட்டு வண்டில
உம்
நான் ரூம்ல ரூம்ல துணி இருந்துச்சு தூக்ன அங்க இருந்ச்சு செரி பழய ரூம்ல
உம்
அதுலா எடுத்துன்வன்ட்டு துணிலாம் எத்து வச்சின் இருந்தேன்
உம் உம்
அதுக்குள்ள அவங்க முட்ட சொல்லுவாங்கட்டா வண்டியில போயிட்டு
ஓ வண்டி வெச்சிருந்தாங்கிறீங்களா அப்போ
ஆ வண்டி வந்துரு அண்ணா அண்ணா ஒருத்தரு இருக்காங்ஙக பக்கத்துல
ம்
அவர் என்ன பசங்க குத்துறாரு
ம் ம் சமைக்கிறவுங்க கால எத்தனை மணிக்கு சரீங்க
சமைக்கிறோ ஆறு மணிக்கு சமைச்சுக்கவோ
ஆறு மணிக்கு எஞ்ச மீதி பேர் எல்லா
மீதி பேர்ல ஒன்பதரை மணிக்கு வருவாங்க எந்து அப்படியே சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுவாங்க பத்து மணிக்கு காலேஜு
ம்
நைட் வந்து அப்படியே மீதி அவன் வந்து ரெஸ்ட்ட் காலையில சமைக்குறது வந்து மதியோ சாயந்திரோ ரெஸ்ட்டு நைட்டு் வேற த்ரூ வெச்சுருவாங்க சாயந்தர வந்து கால சாப்பற மட்டு ஒரு பையன் மட்டு செய்வா அவ சீக்கிரமா எழுந்திருவா டெய்லியு
ம்
அதனால அவ டெய்லி மார்னிங் சாப்பாடு செஞ்சிருவா
ம்
மீதி பசங்க எல்லா அப்படியே வந்துட்டு ஒரு பக்கம்ஹால் கு ஒரு வேலை பெட்ரூம் கிளீன் பண்றது ஒருத்த ஹால் கிளீன் பண்றது ஒருத்த கிச்சன் கிளீன் பண்றது ஒருத்த
ம்
அப்புறமா சமையல் செ கிச்சன் கிளீன் பண்றோனே சமையல் சாப்பாடு எல்லா பாத்திர எல்லா கழு வச்சிருவா
ம்
அப்பறமா ஒருதரு காய்கறி என்னன்ன சாப்பாடுனு பார்த்தட்டு கடைக்கு வாய்யுனுவருது அப்படியே அத டைம் போயிடும் நைட்டு சமையல் சாப்பிடுவோம்
எத்தனை மணி வரைக்கு எத்தன மணிக்குள்ள சாப்பிட்டு முடிப்பீங்க
ஒம்பதர மணி பத்து மணிக்குள்ள சாப்புட்டுருவோ
அதுக்கு மேல
அது இல்ல அதுக்கு மேல ஃபோன் பாத்துனு பொதுவா ஒரு பன்னெண்டு ஒரு மணி
ம் ஹம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கு ஃபோன் பாத்துனு இருப்பீங்க
பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு வரையும் பாப்போ
இதுல நடுல படிக்கிற டைம் எது வருலையே
படிக்கிற டைம் வந்து காலேஜ் போயிட்டு
அப்ப காலையில காலேஜ்ல இருந்து சாய்ந்தரோ வர்ற டைம் வரைக்கு படிக்கிற டைமுன்னு நாங்கெல்லா நெனச்சுக்கணுமா
ஆமா ஆமா அதுந்து காலேஜ் வந்து காலேஜ்ல படிக்கிற போயிட்டு
ம்
ம் சாயந்தரம்வன்ட்டடு அப்படியே நம்மள வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படியே ரெஸ்ட்டு நைட்டு
ஓ ஓ நீ அதுல அந்த ப்ராஜெக்ட் வர்க்கு இருக்குல்ல
ஆமா ஆமா
அது இன்னும் பண்ணவே இல்லியா
ஆ ஆ இன்னு பண்ல
எதுவுமே சொல்லலையே அவுங்கோ
அவங்களு எது சொல்லலைங்கலா பிராஜட்டு
ப்ராஜெக்ட் இல்லப்பா வெளிய அனுப்றனு சொன்னாங்கள
அதான்தான் ட்ரரைனிங்
கேட்டீங்ளா நீங்க?
கேட்டாம் அவங்க வந்து இந்த செமஸ்டர் பொங்கல்லாம் முடிஞ்சுதான் வரும் பொம்மல் முஞ்சு இப்ப அத்த ஃபர்ஸ்ட் இயர் வராங்கல்ல
ஆமா
ஃபஸ்ட் இயர் வந்து இந்த எங்க டைமி்ங்க்கு வரும்போதுதா இருப்பாங்களா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர்க்கே ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சு அந்த லீவுல தா எங்களுக்கு அவுங்குளுக்கு சேர்த்தி அனுப்பிடுவாங்க அப்டி
இப்ப ஜூன்ல தான்ப்பா வரும் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வருவாங்க இப்போ
ம் அப்ப அந்த தீபாவளி லீவுலா வருமாமே அந்த லீவு அடி குடுத்துடு சொன்னாங்க
நவம்பர்லியா
ஆமா நம்ம அப்ளை பண்ணா கரெக்டா ஒரு வருஷோ கழிச்சுதா அ ட்ரெயனிங் கூட்ன் போவாங்ளா
ஓ அப்ப நீ காலேஜ் சேந்தப்பந்து ஒரு வருஷோ ஆகணு கரெக்டா
ஆமா அவரு அதுக்கப்றோ தா ட்ரரைனிங் குடுப்போ இப்ப இவு சேர்ந்னால இப்ப இப்ப செகண்டியர் பச்சிட்ருக்காங்ள இருக்காங்கல்ல
ஆமா
அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் இப்போ நா அவங்க ஃபஸ்ட் இயர் சேர மோது அப்ளை பண்ணிட்டு
உம்
நாங்க வந்து சேந்தோ தெரியுமா ஃபஸ்ட் இயரு
ஆஹ்
ஆஹ் அப்ப அவங்க செகண்டரி ஆங்கனாங்கல அப்பதா அவங்களுக்கு ட்ரைனிங் நா எங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்னோல்ல
ஆமா
அந்த பேஸ் பண்ண டைம்லதா அவுங்க கூட்ண்னு போவாங்லா அந்த டைம்க்கு திரும்பி நாங்க ஒரு வருஷோ கழிச்சு அப்புறோ தா எ எங்ளுக் கூப்ட்டு போவாங்க அதுக்கப்புற தா நா உங்கள கூட்டுபோவோ
உம் அவங்ககிட்ட விசாரிச்சு போய்ப்ப ட்ரைனிங் போனாங்ளா செகண்ட் இயர் பசங் னல்லா
ஆமா ஆமா
அவுங்க கிட்ட எவ்ளோவு நாள் போறாங்க அங்க போய் எவ்ளோ நாள் தங்கிட்டுருக் க்காங்க அதுக்கே எவ்ளோவு செலவாகுது அதெல்லா கேட்டு விசாரிச்சுக்கோ
ஆ ஆ செரி
முன்னாடியே ஆ
ஆஹ் ஆஹ்
அதப் பேய் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா நல்லதுல நம்மளுக்கு
ஆமா ஆமா
எவ்வளவு நாள் ஆகுது என்ன ஏதுன்னு
ஆஹ்
உம் இப்ப சாப்பிட்டு முடிச்சிச்ச மதியானம் நீ அவ்ளதானா
ஆஹ் மருந்து ச பச்சத்த
உம் உம்
ந டைம் ஆயிச்சி போய் குடி டீ குச்ச
ஆஹ்
வர்ணு
வெளிய பேக்ரி வெளியதா போய் குடிப்பா
ஆமா ஆமா இல்ல கிட்டதான் எங் எங்களோட தெருவுல இருந்து கீழே இறங்கி ரெப்டர் தா வந்த பேக்
ஓ மின்ன இருந்து ரும்க்கோ இதுக்கும் ஒரே எதுக்கு தானா
மின் ஆ மின்னந்து கொஞ்ச தூரோ மின் இருந்து காலேஜ் பொண்ணுனா
ம்
எங்க எங்க பழம ரூம்ல இருந்து தாமண்டு இருக்கணு நீங்க காலைக்கு தமட்டு அதுக்கு ஆ
சரிப்பா பேசனது போதும் எனக்கு வேலை இருக்கு நான் போய் வேலை பார்க்குறேன் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி
ஆ ஆ ஓகே
ஆ